வணக்கம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கே
நா ரொம்ப நல்லா இருக்கே சொல்லுங்க நீங்க வந்து இப்ப வரக்கூடிய அ வீக்கேண்ட் வார இறுதி நாட்களுக்காக ஏதாவது திட்டம் போட்டு வச்சுருக்கீங்ளா
ஆமா இருக்கு அதாவது முக்கியமா ஆ சமீபத்துல வந்து நா நெறைய சேலைகள் வாங்குனே புது சேலைகள்லா அதற்கு வந்து ட்டு அந்த அ போயிட்டு ஃபஸ்ட் அதுக்கு அந்த பிளவுஸ் தக்க குடுக்கணு நா வந்துட்டு சோ ஏன்னா இப்ப வந்து ரொம்ப நெருக்க க்கடியா இருக்கு முன்ன மாதிரி வந்து விஷ பேஷங்களுக்கு எடுக்கறது இல்லாம முன்னாடி நா சொல்ற மாதிரி இப்ப வந்து பிடிச்சப்பல்லாம் வந்து எல்லாரும் இருக்கிறதுனால ஆ என் எனக்கு தெரிஞ்சு நெறைய நெறைய எப்பயுமே வந்துட்டு ஒரு கூட்டோ இருந்துகிட்டே இருக்கு அந்த கடைகள்ல வந்து
ம் உண்மைதா உண்மைதா நீங்க சொல்ற மாதிரி நம்மல்லா வளர்ந்து வந்த டைம்ல யோசிச்சோம்னா அ அந்த ஸ்கூல்ல துறக்க ரொம்ப யூனிஃபார்ம் துணி வாங்குவோ அதுக் அப்றோ அதுவு ஒரு ரெண்டு செண்ட்டு இல்ல மூணாவது செண்ட்டு வாங்குறதே வந்து கொஞ்சோ அதிசயமா தா இருக்கு ஒரு சில இடங்கள்லதா இருக்கு அதுக்கப்புறோ பிறந்த நாளுக்கு தீபாவளிக்கு ஒரு ரெண்டு செட்டு இதுதா நானு இப்படிதா வளர்ந்தே
உம்ம் உம்
எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட வேலைக்கு போற வரைக்குமே இப்படிதா வளர்ந்தே ஆ ஐ திங்க் கல் ஊரில செய்ய ரொம்ப கொஞ்சோ ஏன்னா பள்ளி வரைக்கு பெரும்பாலும் இந்த யூனிஃபார்ம்லயே போய்டு இல்லையா நமக்கு
ம் ம் ம்
அதனால கல்லூரி போனதுக்கு அப்ரோ வந்து கொஞ்சோ எக்ஸ்ட்ராவா கொஞ்சோ அதிகோ ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து குடுத்தாங்க ஆனா இப்பல்லா நம்ம நெனைச்ச நேரத்துல நீங்க சொல்றது நிஜமாலுமே வந்து மறுக் ருக்க முடியாத ஒரு உண்மை எல்லாருமே அப்படித்தா இருக்கங்கா இல்லயாபா
போன திரும்பவு ஆன்லைன்ல ஏதாவது ஒரு ஒரு சமூக வலைதளத்துல ஏதாவது ஒரு ஒரு ஒரு நிற நிறம வந்து அந்த கே இந்த நிறம் நம்ம கிட்ட இல்லயே இந்த பொடவ கலர் நம்ம கிட்ட இல்லயேன்னு பாதுட்டா அத வாங்கலாமா சரி என்னன்னு போய் விசாரிப்போ அப்டின்னுல்லா தோணுதே தவர நம்ம ஆல்ரெடி நீ வாங்கின சேலைக்கே இன்னும் நீ வந்து அத உடுத்துல நீ இன்னு அதுக்கு இன்னு ப்ராப்பரா பிளவுஸ் தைக்கல அந்த மாதிரி எல்லா தோண மாட்டேன்ந்து ஏன்னா எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல நா அத யோசிச்சு பாத்த ஆ அதாவது அளவுக் அதிகமா ஒரு விஷயத்த வாங்கி வெக்கறது தவறுதா ஆனா ஆ ஒரு அதாவது நம்ம அதாவது என்ன பொறுத்த வரைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு து ஆ அ அ என்ன அதாவது சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து வந்து அதுக்கப்ரோ
ம்
மூளையே வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்படுறதே வந்து பெருசா ஆசப்படா ஏன்னா உங்களுடைய மூளை அவ்வளோதா வேல செய்யு சௌதார் இருக்குக்கு நீங்க வந்து
நிச்சயமா அது வந்து ஆ என்ன சொல்லணு அப்டின்னா எனக்கு தோன்றது வந்து எல்லாத்துக்குமே இதுக்கெல்லா அடிப்படை அப்டின்னா வந்து இந்த வியாபார யுக்தி விளம்பரங்கள் வர்றது அதுவு இப்ப இந்த இந்த ஸ்மார்ட் போன் அப்டின்னு சொல்லக்கூடிய கையிலேயே நம்ம வந்து அத பாக்க ஆரம்பிச் டோ சோ இந்த சமூக வலைதளங்கள்ல நம்ம என்னல்லா செய்றோமோ எல்லாமே ஏ முழுவதும் வந்து அது நம்ம கண்காணிக்கப்படுறோ தானே நம்ம டேட்டான்னு ஒரு பிரைவசி அப்டிங்கறது வந்து எத்தன பேருக்கு அது தெரிஞ்சு அந்த அந்த மாதிரியான ஒரு செட்டிங் போட்டு ஆ வலை தளங்கள்ல வந்
வந்து தகவல்கள தேடுறாங்க அப்டின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப சிலர்தா அந்த தொழில்நுட்ப துறையிலயே வேலைய பாக்குறவங்களா இருந்தா எல்லா இதெல்லா எல்லா நேரமு கவனத்தோட செய்றாங்களன கெடையாது அப்ப நம்ம ஒரு தட இவங்க வந்து ஒரு
விதமான துணி வகைகள் பார்க ஆரம்பிச்சுட்டோ அது சேலையோ அல்லது ஆ சல்வார் கமீசோ இல்ல ஜீன்ஸ் பேண்ட் அந்த மாதிரி ஏதா பாக்க ஆரம்பிச்சுட்டோல
அதே மாதிரி இப்போ அது ஒரு வரலாறு மாறிருக்கு
நம்மளுடைய ம் தேவைகள் என்ன அல்லது நம்ம எத வந்து இப்ப சமீப காலத்துல தேடிக்கிட்டு இருக்கோம் அப்போ மேலும் மேலும் அந்த அத பத்தின தகவல்கள் வர வர நம்ம
நமக்கே வந்து தூண்டப்படுறா ஆமா ஆனா எனக்கு என்ன தோணுது னா இப்போ நம்ம வந்து ஆ இப்ப என்ன ஒரு ஐநூறு ரூபா ஒரு ஆர்நூறு ரூபா அத அந்த மாரி விளம்பரங்கள்ல வர பெரும்பாலான பொருட்களோட வில வந்து பாத்தீங்கன்னா ஐநூறுூபா ஆறுநூறுூபா அந்தமாரி எனக்கு என்ன தோனுதுன்னா இப்ப என்ன இ ஒ அந்த ஒரு ஐநூறு ரூபா அறுநூறு ரூபா இப்ப நான் சேர்த்து வைக்கிறதுல என்ன ஆய்ட போகுது நாளை நாளைக்கு யோசிக்கிறப்போ எனக்கு பிடித்தமான அந்த பொருள் நான் வாங்கலேயே என்ற அந்த ஒரு அந்த இது இல்லாம ஒரு ஐநூறு ரூபா அறுநூறு ரூபா அதான இது ஒரு மண்நிலை
ஓகே இப்ப நீங்க இந்த சொல்ற இந்த விலைகளுமே வந்து இப்பல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா வர சமீப ஆண்டுகளாக அதாவது இது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாவே பாத்தீங்கன்னா ஒரு சீலையிலேயே ஒரு பர்டிகுலர் டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டிசைன் எல்லா பட்ஜெட்லயும் வர மாதிரி காபீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இந்த கலம்காரி அப்டின்னு சொல்ல கூடிய செயல் ஆ டிசைன் இருக்கக்கூடிய சேலைகள் பார்த்தீங்கன்னா எத்தனை வகையான துணி வகைகள்ல வருது அது எல்லா வகையான பண ஆ அளவுலயும் வர ஆரம்பிச்சிருச்சு நான் சொல்ற இந்த கலம் காரியே பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரத்துல இருக்கிற துணியிலையும் கிடைக்கும் இது முன்னூறு ரூபாய் இருக்கக்கூடிய தொழில் இங்க கிடைக்குது சோ இப்ப இருக்கிற ட்ரெண்டு் வந்து அதுதான் ஆ பல்லாண்டுகள் வந்து வெச்சு அத பயன்படுத்தணும் அப்டிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தைகே மாத்திட்டாங்க
டாங்க மக்கள்ட்ட ஏன்னா முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா
நம்மளே அப்டிதான் வாங்கிட்டு இருந்தோம் ஒரு பொருள் வாங்குறோம் அது உடுத்துற துணி டீ நகர்ல எந்த ஒரு பொருளா இருந்தாலும் வாங்கினோனா நீடி
நீடித்து உழைக்கணும்
பல வருஷங்கள் வர ணு அப்டிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் எல்லாத்தையும் வாங்கிட்டுருந்தோம் ஆனா அது இப்ப தலைகீழா மாறிடுச்சு இல்லையா எல்லாமே அது நீங்க பேசக்கூடிய ஸ்மார்ட் போனா இருக்கட்டும் நீங்க பயன்படுத்தக்க கூடிய காலணிகள் களாஇருக்கட்டும் அல்லது துணிகளா இருக்கும் துணிகள் கிளியல அப்டின்னாலும் இப்பல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரெண்ட்டு இப்ப இருக்கிற பேஷன் என்ன இப்ப இருக்கிற டிசைன் என்ன அதைத்தான் கட்டு அப்
ஓகே அப்படிங்கற மாதிரி ஆயிருச்சு இல்லையா
கடையாது நா சொல்றது ஒரு ஈவன் ஒரு இருவது பதினைந்து இருபது வருஷங்களுக்கு முன்னாடி கூட இப்
போ கூட‌இப்புடி எல்லா கிடையாது
இப்ப நம்ம அம்மா மார்களே பாத்தீங்கன்னா ஆ அவர்களுடைய கல்யாண புடவை அவர்களுடைய சீமந்த புடவை அப்படின்னா கூட பலவே விசேஷங்கள் வீ ட்டு விசேஷங்களுக்கு அதிக திரும்ப திரும்ப கட்டுவாங்க
புரியுது ஆமா ஆமா இப்போ நீங்க இந்த காட்டன் புடவைகள்ல்லா பாத்திருக்கீங்களா நூறு கவுண்ட்டு நூத்தி இருவது நூத்தி முப்பது அந்த மாரி கவுண்ட் கொடுப்பாங்க நா வந் து சமீபத்துல ஒரு ஒரு எடத்துல நா வந்து ஆர்டர் பண்ணி ஒரு சேலை வாங்கன அதோட கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மி அதனால அந்த கவுண்ட் இருக்கறப்ப உங்களுக்கு அந்த நெருக்கமே இருக்காது அந் த புடவையில்ல வந்துட்டு உய் இடைவெளி வந்து கொஞ்சோ அந்த ஒவ்வொரு நூல் இழைக்கு வந்து விடைவெளி கொஞ்சோ நல்லாவே தெரியு உங்களுக்கு அப்ப நீங்க மேலு ரெண்டு மூணு தடவ நீங்க தண்ணியில போட்டீங்க அப்டின்னா அந்த இடைவெளி பெருசாயிட்டே இருக்கு அது ஒரு மாரி நஞ்ச மாரி ஆ உங்களுக்கு அந்த துணி வந்துட்டு ஆ சோ நா அதுதா யோசிச்ச அதாவது அதோட விலை என்னவோ ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்ததுன்னு நா வாங்கன ஆ அதுக்கப்புறோ யோசிச்ச நம்ப ஏ அப்படி வாங்குறோ வேண்டா அதாவது இருக்கறதுலே ரொம்ப நல்ல ஒரு ஒ நீடித்து உழைக்கிற மாதிரி வாங்கனா நமக்கு அந்த சே சேலைய பா க்கறப்பல்லா ஓகே இத உடுத்தலான அழகா இருக்கு அப்டின்ட்டு ஒரு நிறைவா இருக்கு இல்லையா நம்ப ஒரு முன்னூறு நானூறு செலவு பண்றதுக்கு இன்னு கூடுதலா ஒரு இரநூறு ரூபா செலவு பண்ணா இன்னு ஒரு நல் ல்ல ஒரு துணி கெடைக்கு இல்லையா அப்டின்ட்டுதா நா அதா யோசிச்ச
ஆமா நிச்சியமா இது மாதிரி இதுதா வந்து நம்ம ஆ காலங்காலமா வச்சுட்டு இருக்கற கண்ணோட்டம் ஒரு சிந்தனை ஆனா நறைய இப்ப மாறிக்கிட்டே வா மாற வைக்கிறாங்க அப்டின்னு தா சொல்லணு
ஆமா
விவரங்கள் மூலமா வியாபார யுக்தி மார்கெட்டிங்னு சொல்லக்கூடிய யு த்திகள் தா இதெல்லா வந்து ஏனா அந்த உழைப்பு அதிகமா இரு க்கணு அப்படிங்கற கண்ணோட்டத்தையே ஆ மொத்ததுக்கு வந்து எடுத்துரணு மக்கள் மனதுல இருந்து அப்படிங்கிற மாரிதா இப்ப வரக்கூடிய எ எல்லா பொருட்களுமே வந்து பாருங்க இல்ல நீங்க இடையில ஒரு ஆ லட்சக்கணக்குல போட்டு வாங்கக்கூடிய கார்கள்லையே பாருங்களே ஒரு வருஷத்துல அவன் வந்
அவ வந்து இன்னொரு வருஷன்ன அப்டின்னு சொல்லி புதச கொண்டாடுறா புரியுது ஆமா ஆமா பத்து லட்சோ பதினைஞ்சு லட்சோ போட்டு வாங்குற கார்கள்ல கூட அப்படிதா இரு ஆமா ஆனா இந்த ஒரே வேலையில பொறுத்த வரை க்கு ஆன்லைன்ல நீங்க பாத்துருப்பீங்கள்ள நீங்க நறைய சேலைகள் உடுத்தறதுனால கேக் கறே ஒரே சேடுல ஆனா அதோட மெட்டீரியல் குவாலிட்டி என்னவோ அந்த அளவுக்கு பெரு சா இருக்காது ஆனா விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு அத வந்து மேனுஃபாக்சரிங் சொல்லுவாங்கல்ல அத எடுக்கறங்க பாத் என்ன ஒரு ஐநூறு ஆறுநூறுக்கு குடுக்குறாங்க ஆனா அதே வந்து ஒரு வெப்சைட் ட்டுல வைக்கிறப்பா அப்படியே ஒரு இரண்டாயிரம் மூவாயிரத்துக்கு வைக்கிறாங்க எனக்கு ஆ நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது அந்த உடுக் த்துற அந்த பிளவுஸ் வந்து நல்ல நிறைய வந் து ஆடம்பரமா போட்டுட்டு அந்த சேலையோட மதிப்பென்னவோ அதுக்கு ஏத்த மாரி இருக்காது ஆனா விலை வந்து அப் படியே இரண்டாயிரம் மூவாயிரம்னு பாக்குறப்ப இதுக்கு என்ன இவ்ளோ வெல வைச்சிருக்காங்க அப்டின்ற மாரி எனக்கு தோணுது நீங்க அந்த மாரி வாங்கி ஏதாவது ஆன்லைன்ல வாங்கி ஆனா இத உடுதுறப்ப இதுக்கு இவ்ளோ வர்த் இல்ல அந்த மாரி எதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் வந்திருக்கா ஏதாவது சேலைகள் பாத்து
ஆ இது நா வாங்கி அப்படிங்கறத விட நா இந்த ரீசெல்லிங் தொழில்லதா இருக்குறேன் பல வருஷமா அதுனாலயே ஆரம்பத்துல தொழில் ஆரம்பிச்ச புதுசுல நெறைய அடிபட்ருக்கேன் ஒரு சிறு வியாபாரியாவது நெறையவே அடிபட்ருக்கேன் சொல்லலாம் யாரு கிட் ட்ட வந்து அந்த தரமான பொருட்கள் இருக்கு அப்டின்னு ஆ கண்டுபுடிச் சு பண்றதுக்குள்ள வந்து ஒரு ரெண்டரையில இருந்து மூணு வருஷம் வரைக்கும் மே ஆயிடுச்சு அப்டின்தா சொல்லனும் நெறைய பொருட்கள் நம்ம சிறு வியாபாரிகள் அப்டின்னு திரும்ப வந்துரும் எனக்கே
ம்
அதுவும் கொஞ்சோ என்ன சொல்றது ஆ புதுவும் ஆ வாடிக்கையாளர்கள்னா எப்புடியும் இது இப்படி இருக்கு அப்புடி இருக்குன்னு திட்டுவாங்க அவுங்களுடைய ஃபீட்பேக்க சொல்ட்டு வுட்டுருவாங்க ஆனா தெரிஞ்சு இருப்பாங்க பாருங்க நம்ம நமக்கே திருப்பி அனுப்பிருவாங்க இது நல்லாவே இல்ல நீயே வச்சு கோப்பா அப்டின்னு சொல்டு போயிட்டே இருப்பாங்க சோ அந்த மாதிரி நா நெறைய அடிபட்டுருக்கேன் அது எல்லா இடங்கல்லையும் அந்த மாதிரி வந்துருச்சு இன்னமும் இருக்கு அதனால யாரு தரமான பொருள் வச் சி குடுக்குறாங்க அல்லது இன்னொன்னு வந்து கோத் தெ மணின்னு சொல்லுவாங்க என்ன பைசாவோ அதுக்கு உண்டான தரம் இருக்குதா ஏன்னா நம்ம ம் மொதல்ல ஆரம்பத்துலே பேசின மாரி ஐநூறுக்கும் கெடைக் கிற கலம்காரி சேலைகளு ஐயாயிரத்துக்கும் கெடைக்குது அந்த வாடிக்கையாளர் ஐநூறுக்கு ஏத்த அதுக்கு உண்டான தரமாவது இருக்கணும் இல்லயா அது மாதிரி கண்டுபுடிச்சு பண்றதுக்குள்ள கொஞ்சம் ரொம்பவே ஆடித்தா போனேன் நானு சொல்லனும் அ அது உண்மைதா எல்லா இடங்கல்லயும் இந்த ஆ தகிட தத்தம் நடந்துகிட்
நடந்துகிட்டுதா இருக்கு ஆ ஆமா ம்